வணக்கம் தோழி
ஆ வணக்கம் தோழி கேக்குதுங்களா
ஆ கேக்குது தோழி
உம் சொல்லுங்க தோழி இந்த இது நான் உங்களிட்ட நிறைய பகிர்ந்துக்கு இது நிறைய இருக்கு தோழி உங்கள்க்டேருந்து நிறைய கத்துக்கவேண்டியது தான் இருக்கும் தோழி பா கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துக்கணும் தோழி நீங்க சொல்றது எல்லாமே கொஞ்சம் சாப்ப்ற ஐட்டமா இருந்தாலும் சரி அது வந்து ரொம்ப பட் ஹெல்த்தியா தா சொல்றீங்க உடலுக்கு ஆரோக்கியமான உள்ளது அந்த மாரிதா சொல்றீங்க அத நா கண்டிப்பா பண்ணனு தோழி
கண்டிப்பா நம்மளால முடிஞ்சது தோழி கொழந்தைங்களுக்கு வந்து முடிஞ்சளவு வந்து நம்பள கஷ்டப்பட்டு சம்பாரிக்கிறோ இல்லையா அத வந்து நம்மள விருப் ப்பப்பட்டத வாங்கி குடுக்குறோங்கிறதுக்கு பதிலா அதுக்கு வந்து உடல் நோய நம்பளே வந்து ஏற்படுத்தி நம்பளே வந்து அந்த சிகிச்சை பாக்குறத அதுக்கு இது மாரி செஞ்சுட்டு போயிற்லா என்ன கேட்டா
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி நீங்க சொல்றது உண்ம தா தோழி
ஆபரணங்கள பத் தி இப்ப வி விலைவாசியெல்லா ஏறிகிட்டே போதுல தோழி இப்ப ரீசென்டா நீங்க எவ்ளோக்கு பாத்தீங்க நீங்க அதாவ்து தங்க ஆவரணங்கள உங்க உறவு முறை கள்ல கல்யாண நிச்சயதார்த்த இது மா ரியெல்லா நல்ல நல்லா செஞ்சிருக்கீங்ளா இல்ல நீங்க உங்களுடைய ம் திருமண வாழ்க்கைய போது நகை எவளவு வி விற்கப்பட்டது உங்களுக்கு பேரண்ட் வந்து எப்டி அத செஞ்சாங்க எப்டி கஷ் டப்பட்டு சே்த்தாங்க இப்ப இன்னைக்கு எப்புட்ற் இருக்கு தோழி அத பத்தி பேசலாமா
இ ஆம் பேசலாம் தோழி கண்டிப்பா இப்ப வந்து எனக்கு எவ்ளோ போகுதுன் தெர்ல தோழி லாஸ்ட்டா நா பாத் தது வந்து ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்துக்கிட்ட நா பாத்தே அதுக்கப்ற நா எதுமே பாக்கல கொறஞ்சா ஆனா கூட தானே ஏறிருக்கு தோழி கொறையவுலா இல்லைல
கண்டிப்பா அன்னைக்கு வந்து நா கல்யாண பண்ணும் போதுல ஏ ஒரு பவ்ன் இருவத்தி ஆறாயிரத்தி எரநூறுவா இருந்துச்சு ஒரு ஒரு பவுனோட ரேட்டு இன்னைக்கு ஒரு கிராம் மோட ரேட்டு இருவத்தி அஞ்சு சொச்சமேட்டு
அதுலா எட்டி கூட பாக்க முடியாத அளவுக்கு இருக்கு தோழி எனக்கு வந்து பாத்தீங்னா தோழி எங்க வீட்ல கொஞ்ச போட்டாங்க எங்க அக்காலா எனக்கு செஞ்சாங்க தோழி அக்கா பெரிய்மா எல்லா அஞ்சஞ்சு பவுனு அந்த மாரி போட்டு இது பண்ணாங்க தோழி எனக்கு
கண்டிப்பா கண்டிப்பா தோழி ஏனா எதுக்கு சொல்றனா எல்லாரு வீட்லயு இது வந்து இருக்குதா இல்லையான் தெர்லல
ம் கண்டிப்பா கண்டிப்பா ஏனா எங்க வீட்ல நா லாஸ் ட்டு பொண்ணுல தோழி மூணு பொம்பள பிள்ள தா ஆ இருந்து கொஞ்ச கொஞ்சமாதா இது பண்ணி பண்ணதுண்டு அதனால அப்ப பெரியக்கா சின்னக்கா எல்லாருமே சேந்துதா தோழி எனக்குலா பண்ணாங்க அப்ப வந்து நாங்க ம் எனக்கு பண்ணப்போ கொஞ்ச கம்மியாதா தோழி இருந்தது ஆனா இப்பதா தோழி எட்டி கூட பாக்க முடியாத அளவுக்கு இருக்கு நகக்கடைக்கு
அ கடைல போய்தா வாங்கனும்னா ஒன்னுனா
ஏ வெள்ளியே கூடையாதா இருக்கு இப்ப பாத்தாக்கா
கண்டிப்பா இப்ப ரேட்டு கொறஞ்சிருக்கு தோழி எர்நூத்தி எண்பது ரூவா ம் தொண்ணூறு ரூவா இருந்த வந்து இப்ப நீங்க அஃபர்டபுள்ல வந்து எரநுத்தி முப்பது ரூவா தா இருக்கு தோழி வாங்கலா
பரவால்ல பரவால்ல ஆ நா நெனைக்கிறதுண்டு தோழி முன்னெல்லா ச வேல பாத்த காலத்துலேலா சீட்டு கட்றது உண்டு தோழி நக சீட்டு அ நீ நா ய அது சீட்டு கட்டி ஒரு வருடம் இல்ல பதுனோரு மாசம் பன்னெண்டு மாசம் முடிஞ்சோனா எதோ ஒரு நகைய எடுத்து வச்சுக்க வேண்டியது தோழி அதுவு ஒரு சேவிங்ஸ் தான அந்த மாரி பண்றதுண்டு தோழி இப்ப வேலைக்கு போலையா அதனால எது பண்ண முட்ல தோழி
ஆ அதா தோழி இப்ப ஏனா என்னோடதுல பாத்தீங்கனா வச்சுக்கலே இருவத்தாறாயிரத்தி அறநூறுவா வித்துச்சா அப்ப வந்து அது வந்து அதிகமா இருந்துச்சு என்னுடைய பேரண்டுக்கு இப்ப பாத்தீங்கனா சின்னது தோழி ஒரு பவுனோட ரேட்டு பாத்தீங்கனா ஒரு லெச்சத்தி எட்டாயிருவா விக்குது இப்ப இந்த ஒரு லெச் சத்தி எட்டாயிரனா நாளைக்கு என்னோட கொழந்தைய கல்யாண பண்ணி குடுக்கும் போது எவ்ளோக்கு ஏறு தோழி
கண்டிப்பா கண்டிப்பா
அதுக்கு பதுலா நா என்ன சொல்றே தோழி என்னுடைய கொழந்தைகளுக்கு வந்து நகையே சேக்காம எங்க போனாலு ஒரு பெண் பிள்ளைகளுகளுக் வந்து அ பெறந்த வீடு புகுந்த வீடுன்ருக்குல்ல அந்த பெறந்த வீடு சொந்தங்கெடையாது புகுந்த வீடுமே சொந்தங்கெடையாது நெறைய பேரு இந்த கேள்விய பாத்து கேட்ட அதுனால நா என்ன என்னோட கருத்துக்கணிப்பு எதுனா வந்து இந்த பொம்பள பிள்ளைங்களுக்கு ஒரு எடத்த வாங்கி ஒரு வீட்ட கட்டிக் குடுத்தர்லா சொந்த வீட்ல வந்து இருக்கற உரிம வந்து கடைசி வரைக்கு அந்த பெண்கள்க் வந்து இருக்குல்ல ம் நா அது னால எனக்கு வந்து என்னன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து நகையு செஞ்சிட்டு இன்னோரு பொண்ணுக்கு வீட குடுத்துட்டு அல்லா ஒரே மாரி எடத்த கொஞ்சோ பெருசா வாங்கி அதுலயே ரெண்டு வீடு கட்டீர்னு ஒரு ஒரே ஒரு ரூமு ஒரு ஹாலு, கிச்சனு இது மாரி சிம்பிளா ஒரு வீட ரெண்டு பேரு கட்டிக் குடுத்துட்டா இது எ அம்மா எனக்குக் குடுத்த வீடு இது என்னோட வீடு அப்படிங்கற இது வந்து உரிமைக்கான ஒரு இது இருக்கனுல்ல நமக்கு
கண்டிப்பா கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி
அதுனால எனக்கு அது ஒரு யோசனை அது சரியா தோழி நடைமுறைக்கு ஒத்து வருமா சரியா
ஆ அ நடைமுறைக்கு ஒத்து வராத் தோழி ஆனா நீங்க சொல்றது ரொம்பவே வாஸ்துவம் தோழி நடைமுறைக்கு ஒத்து வரும்னா நமக்கு நம்ப அந்த சைடுலர்ந்து மாப்பிள வீட்டுக்காரவங்க அதயு நம்ப பாக்கணுமுல்ல தோழி அதாவ்து நஹ போடணும் தா சொல்லுவாங்க எப்டி இருந்தாலு அது நமக்கு அந்த மாரி நம்ம நெனைக் கிற மாரியே அந்த சைடுலருந்து நல்லவங்க நமக் கொஞ்சோ இதா இருந்தா ஈஸியா இருக்குன் நா நெனைக்கிற தோழி
ஆமா தோழி இப்ப என்னோட வந்து கருத்து கணிப்படி எல்லா இந்த மாரி செய்யலான்னு எனக் ஒரு ஆச எதுக்கு பவுனா குடுத்துக்கிட்டு வரப்போற மாப்ளைக்கு நம்ம போட்டுக்கிட்டு நம்ம பொண்ணுக்கு தேவையான இந்தாமா உனக்கு வீடு எடத்தோட வீடு இந்தா வீடு இருக்கு எடுத்துட்டு போமா அதுக்கப்றோ உங்க வாழ்க் கைய நீயே பாத்துங்க அப்டின்னு அனிப் உட்ரணு
கண்டிப்பா கண்டிப்பா ஆனா வந்து அது எந்தளவுக்கு சாத்தியோனு எனக்கு தெரியில தோழி எல்லாரு அப்டி இருக்க மாட்டாங்ளா அதுக்காக சொல்ற வர ஆனா நீங்க யோசிக்கிறத பொறுத்த வரைக்கு கரெக்ட்டு தா எ நகைக்கு அதுக்கு இப்டி பண்ணிட்டு போயிர்லா நல்லது தா
நா ஒரு விஷ்யோ யோஸ்ச்சனா தோழி இப்ப எறந்து போறாங்கன்னா வெச்சுக்கங்ளே அதுல இந்த விஷ்யோ செய்யணு அப்படின்னா நா அந்த விஷ்யத்துக் கட் கட்டுப்பட்டு போவே
ஆமா
அது ஏனா அது உயிரு உயிர் போற சம்மந்த நெலைல உள்ளது அது அவுங்க ஆசைகளோட நெறைவேர்ற தா அந்த நேரத்துல நம்ம எதுவு பேசக்கூடாது அதுக்கு ஒத்துக்குவே மத்த எந்த காரியத்துக்கு ஒத்துக்க மாட்டே நானா யோசிச்சு சரியா இருந்தா செய்யுங்கன் சொல்லுவே இல்லனா எம் மாமியாரே இருந்தாலு அது செய்ய வேணா எனக்கு அது தேவையே இல்ல அதுன்னு நேரடியா மூஞ்சிகிட்ட படி சொல்லிட்டு காச கொண்டு போய் சிவன்ட்ட வெச்சிட் வந்திருவோ
கண்டிப்பா கண்டிப்பா தோழி புரியிது தோழி
ஏன்னா எதுக்கு சொல்றனா இது வந்து முரண்பாடுக்காவயோ நம்ம திமுர காமிக்கறதுக்காவயோ படிப்ப காமிக்கிறதுக்காக சொல்லல ஒரு குடும்பம்னு இருந்தான்னா ஆயிரத்தெட்டு சண்டைகள் இருக்க தா செய்யு
ஆமா
அந்த பெண் வந்து அத கடந்து வர பாதைல தா இருக்கு அவள அங்க தப்பா சொல்லிட்டு அந்த ஒலகம் போயிடு ஆனா அதே எடத்துலே அவ கஷ்டப்பட்டு எழ்ந்துருச்சு வரைல வந்து நாளைக்கு என்னென்ன வார்த்தைய சொல்லுவாங்க
கண்டிப்பா தோழி சொல்லுவாங்க தா அதையு தாண்டி தா நம்ப வந்து வாழ்ந்து காம்க்கன். வேற வழியே இல்ல. நீங்க என்னாதா பண்ணாலு இந்த உலகோ கொற சொல்லிகிட்டு தா இருக்கு என்ன பொறுத்த வரைக்கு.
கண்டிப்பா கண்டி
நல்லது பண்ணாலு செரி கெட்டது பண்ணாலு செரி கொற சொல்றவுங்க சொல்லிட்டுதா இருப்பாங்கலாட்ருகுது.
அவுங்குளுக் தேவ நீங்க கெடையாத் தோழி பணோ
ம் பணோ அத
ஆனா அந்த பணோங்க அந்த பணோங்கற அந்த பேப்பருக்குள்ள மரியாத வந்து இப்ப வ ஒரு மனிதர்க் குடுக்குறாங்களா?
ம். இல்ல இப்போ அவுங் இப்போ நம்மள்ட்ட இப்ப நா என்ன சொல்றே இப்ப பணோ இருந்ததுனா நம்மளோட கொறை நிறைகள்ல்லா தெரியாது பணோ இல்லாததுனால அவுத்த வந்து அவுங்கஸ் வெளிச்சங்காட்டி அந்த மாரில்லாம் பண்றாங்கங்கற சில பேர் எல்லாரையு சொல்லல சில பேர்.
கண்டிப்பா கண்டிப்பா தோழி இப்ப வந்து நா கடைசியா வந்து என்ன சொல்லிருக்கேனா ந்து ஏ பொண்ணுக்கெல்லா இந்த வீடு தரே ஒரு மாரி எழுதி குடுத்தர்லான் சொன்னல்ல அதுவுமே வந்து ஆச எனக்கு இந்த இப்ப ரீசெண்டா இப்ப வந்து ஒருத்தவங்க பக்கத்துலியே செஞ்சு குடு த்துருக்காங்க நகை எல்லா எதுவு போடம இப் அ ரெண்டு பேருக்கு மட்டு பொண்ணுக்கு மாப்ளைக்கு மட்டு அ அர அர பவுன்ல மோதரமா வாய்ன்ட்டு வந்து குடுத்துட்டாங்க. ரெண்டு பேரு கைல மாத்திக்கிட்டாங்க.
ஓ ஒத்துக்கிட்டாங்ளா தோழி மாப்பிள வீட்டு சைட்லந்து ஓ. ஓ சூப்பர் தோழி.
கேக்க வெட்னாங்களா என்னா பண்ணாங்கனு தெர்ல படுக்கைலியே இருந்துச்சு.
ஓ சரிங்க ‌தோழி சரிங்க தோழி. ம் பரவால்ல‌ தோழி இப்பிடியு இருக்காங்கள்ல செல பேரு. ‌ஓ அப்பிடியா ஆனா இப்பிடியு இருக்காங்கள்ல சில பேரு.
இருக்காங்க தோழி அவுங்கள எல்லா நம்ம மாத்தணுங்கிறதுக்காக நம்ம போறக்கல இல்ல.
ஆ கரெக்ட்டு தா.
இப்போ உ உங்குளுக்கு புடிக்கு புடிச்ச விஷ்யத்த நா உங்குளுக்கு புடிக்காது நீ அத வந்து ம் புடிச்ச விஷ்யமா இருக்கு உங்குளுக்கு‌‌ அத நா செய்யாம நா உங்குள் தடுத்தா ஏ மேல என்ன வரு ஒடனே
அங்கொரு கோவம் வருந்தா கண்டிப்
ப்போ அந்த ரெண்டு கோவத்துக்கு இடைபட்டதுதா நா மொதல்ல போட்ருக்க ரெண்டு கிளிப்பு. நை ஆ இப்ப அடுத்து வந்து வாங்க அடுத்து தல சீவூம்போது
ம் கண்டிப்பா.
அதுனால என்னன்னா இந்த மாரி பிரச்சினைகள்லா சில வாழ்க்கை தத்துவத்தோட வந்து குழந்தைங்களுக்கு வந்து எடுத்து சொன்னம்னா செல இது கேப்பாங்க தோழி. ம் எப்போதுமே எப்போதுமே படிப்ப மட் டு வெச்சு அ எந்த ஒரு குழந்தையும் நிர்ணயிக்க முடியாது.
கண்டிப்பா படிப்பு மட்டு வாழ்க்கைல இது கெடையாது கண்டிப்பா ஆனா படிப்பும் வேணு. ஓன்னு
அதுவும் பாத்திங்கன்னா செல நேரங் கஷ்டமாருக்கு தோழி.
ம் ம் ம்.
இப்போ இந்த பிள்ளைங்கள்லா ஒரு நேரந் திட்டுவோ ஒரு நேரம் பாத்தா கொஞ்சுவோ. என்னடா அடிக்கிறாங்க என்னடா திட்றாங்க‌ எப்ப பாத்தாலு அந்த புள்ளைங்குளு இருக்குது ஒரு‌ மாரி
அது இல்ல அது மட்டு இல்லாம தோழி சேட்ட பண்ணுதுங்க ஒர் நேரோ நமக்கு கோவொ வர மாரிதா இருக்கு அது தாங்க முடியாமதா அடிக்கிறோ இல்லன் சொல்லல. நீங்க சொல்ற மாரி அதே சமயோ கொஞ்சுரோ ஆனா வெளி ஆளுங்க உள்ளார வந்து வந்து ஒண்ணு கிடக்க ஒன்னு சொல்லாம இருந்தாலே குழந்தைங்கலாம் நல்லா இருப்பாங்கன்னு நான் சொல்றேன்
கண்டிப்பா நீங்க சொல்லறதும் ரைட் தான் அது வந்து என்னுடைய குழந்தைங்களும் பாத்தீங்கன்னா வச்சுக்கோவே
ம் ம்
ஒவ்வொரு நேரமும் நம்ம முக்கியமான வேல பாத்துட்ருக்கயில தா வந்து எதாது செய்றது வேணுகனே உப்பு எடுத்து தண்ணிய போட்டு கலக்கறது சோப்பு சோப்ப போட்டு கலக்கறது இதெல்லா வந்து நம்ம கத்துவோனு தெரியு சண்ட வருனு தெரியு சும்மா நோய் பண்ணனா ஒரு தடவ செஞ்சா அடிச்சிட்டோ திரும்பவு போய் அ தா கப்புல தண்ணி எடுத்து ஊத்திட்டு இருக்கும் போது என்னா பண்றது சொல்லுங்க திரும்ப அவங்க அப்பா அவங்க அ அப்பா கூப்படறாங்கன்டு விளையாண்ட பாய்கோட இங்க கூப்டோனே வந்தா இங்க விளை ஞாமல்லாம் இங்க ஒடஞ்சு கெடக்கு அப்பா கூப்பிடவே இல்ல நீ பொய் சொல்ற அப்டி சொல்டு ரெண்டு சண்ட
ம் அது மட்டும் இல்ல தோழி நம்ப க கரெக்டு தா ஆனா நம்ம தொலைபேசில பேசிட்டுருக்கும் போது அதுங்க காரியத்த சாதிச்சுக்குதுங்க நறையா
அது என்னமோ உண்மதா நூத்துக்கு நூறு நீ இப்ப சொன்ன விஷயம் வந்து ஒண்ணு
ஐயோயோ என் பைய ரொம்ப மோசம் இதுல
ஆ
என்னல்லா பண்ணிக்க முடியுமோ அந்த நேரத்துல எல்லாமே சாதிச்சுக்குது ஏன்னா பேச முடியாது கொல்ல முடியாதுல நம்பளால
செரி செரி உம் அடுத்த அழைப்புள்ள நம்ம அத பத்தி பேசலாம் தோழி ஆ நன்றி ப நன்றி ப
நன்றி தோழி